ஹலோ
ஹலோ வணக்கங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேப்பா நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கேப்பா ஏப்பா நல்லா இருக்றதே ரொம்ப சோகமா சொல்றீங்க
குளூறுது பல்லெல்லா என்னா பண்ணுது கிடு கிடு கிடுதுன்னு ஆடுதுங்க வயசான மாரி
வயசான மாதிரி இல்லங்க அதேதா அதனாலதாங்க ஆடுது
அது ஒன் இல்ல ஒடம்பெல்லா ஒரு மாரி சிலுக்குது குளிருக்கு
ஓஹோ அப்போ டைட்டா எதுனா கம்ளி போத்தினு ஒக்காருங்க கொஞ்ச் சூடேத்துங்க உடம்ப
வெளிய வந்துட்டு கொஞ்சோ நல்லாருக்கு காத்தோட்டமானு நெனச்சே இவ்ளோ நாலு வெக்காடாருக்கு
இல்லிங்க நீங்க மழ பேஞ்சிச்சி இல்லைங்ளா இப்ப ஃபேன் காத்தே ரொம்ப குளூ அப்டி உக்கார முடில என்னால கூட குழூறுது
அப்டியா நானு வெளிய வந்து ஒக்காந்துட்ருக்கே அங்கயே எனக்கு அப்டியே நடுங்குது
ம் எனக்கு வீட்டுக்குள்ளயே அதேமாரி தாங்க இருக்குது வெளிய இல்ல வீட்டுக்குள்ளே எனக்கு வெளிய ஒக்காரமுள்ளன்ட்டு தா உள்ள உக்காண்ட்ருக்கே
ம்
மேல ஒரூம் இத்தண்ணியு கதவ சாத்திட்டு ஃபேன் கீழ தா உக்காந்துட்ருக்கே அதுவே குளுருது எனக்கு
ஓஹோ
நல்ல மழங்க இன்னைக்கு மூன் மண் நேரோ நல்லா தொடர்ந்து பேஞ்சுச்சு மழ
ஓ
காலில விடிகால்ல நால்ர மணிக்கு என்னமோ மழ சொட்டு சொட்டாப்பதா சொ சோ தூரள் போட ஆரமிச்சிச்சி செரி லைட்டா தூர்ரது நின்றுன்னு பாத்தா அஞ்சு மணிக்கு வச்சிச்சிங்க மழ சம்ம மழங்க ஸ்பீடா பேஞ்சுச்சு ஒம்போது மணி ஆயு விடல பத்ர மணிக்கு தாங்க அப்டியே கொஞ்ச வானோ தெளிவாச்சு அதுவரையு மழதா நல்லாவே இருந்துச்சு நல்லா குளு குளு குளு குளுன் இருந்துச்சு
நா இந்த வெயில் காலோ வேக்காடு காலோல்லா கூட சமாளிச்சுப்பேங்க எனக்கு குளுறு மட்டு தாங்க முடியாதுங்க ஈர ஒடம்புன்றதுனால
அப்டிங்களா அப்ப நீங்க ஸ்வட்டரு அஹ் வெளிய வரும்போது காட்டன் காதுல வச்சுட்டு வரணு காத்து காதுக்குள்ள ஹோல்ல போனாதா உங்களுக்கு குளுறு அதிகமா ஃபீல் ஆவு காத பொத்திட்டாவே ஓரளவு உங்களுக்கு குளுர் அடங்கிடு
உங்களுக்கு ஒண்ணு தெரிமா எனக்கு வந்துட்டு காதுல பஞ்சு வைக்கவு புடிக்காது ஸ்கார்ஃப் கட்டவு புடிக்காது டெலிவரி டைம்ல கூட நா அத செய்யவே மாட்டே
நா கூட அதேதாங்க நா கூட தா எங்க அம்மா கட்டிக்கட்டி வுடுவாங்க நா தூக் தூக்கி விசிறி அச்சிருவே எனக்கு புடிக்கவே புடிக்காது ஷொட்ரு கூட போட மாட்டே இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு ஒரு டைம் செம்ம ஜொரோ வந்துச்சுங்க யூரின் யூரின் டக் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு செம்ம ஃபீவர் அதிகமா வந்துருச்சு ஆ என்ன பண்றதுன்னே தெர்ல எங்க அம்மா குளூருக்கு போட்டு போத்துறாங்க இது பண்றாங்க அப்ப கூட எனக்கு அது போத்திக்கணுனே தோண்ல போத்திக்னா நல்லா இருக்குனு கூட தோண்ல அது போட்டா கொஞ்சோ நேரத்தில வேக்காடு வந்துடுமேன்றுது இந்த பயத்திலே அது போடவேல இத்தனைக்கு பிரெக்னன்டா இருக்கே அப்பவே குளிர்து அப்போ குளிர் ஜோரோ பிரெகனன்டா இருக்கு போதே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ட்டுக்குறாங்க கம்பளி கொடுத்துருக்கறாங்க ஹாஸ்பிட்டலே போட சொல்லி போட்டு போ போத்த சொ எங்கம்மா போத்தி அமுத்துறாங்க எனக்கு அதென்னவோ போத்திக்கவே புடிக்ல அப்படி தாங்க ஒருஸ் சிலர் ஒடம்புலா இப்பலா அப்டி இல்லைங்க இப்போல்லா ஒடம்பு ரொம்ப சாதுவா ஆயிடுச்சு ரொம்ப மிருதுவா ஆயிடுச்சு அதனால இப்ப நா ஆட்டோமேட்டிக்கா நானே போத்தி உக்காந்துட்டு இருந்தே
இல்ல எனக்கு எனக்கு குளிர் தாங்காம பெட்ஷீட்டு, கம்பளி, இல்ல ஷொட்டர்ல்லா நல்லா போடுவே தலைக்கு மட்டு எதுமே கட்ட பிடிக் காது
ம் ம் ம் நா தலைக் கட்டி இப்பங்க இப்ப கட்டுறே நானு அதுதா சொல்றே மின்ன ஒரு காலத்துல வந்து ஜொரமே இருந்தாலு அத கட்ட மாட்டே
ம்
இப்ப வந்து லைட்டா குளிர்னாலே பயமாகுது எதுனா இது வந்துருமோ ஜொரோ வந்துருமா காது வலி வந்துருமா தலவலி வந்துருமோன்னு டக்குன்னு எடுத்து போத்திக்கிறே போத்தினு உக்காந்துக்கிறே
அ அ அ
அதே ஒரே ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குதுல்லைங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடிக்கும் பின்னாடிக்கும்
இல்ல ஈரம் ஈரம்மானது மட்டும் எனக்கு தெரியு ஏன்னா ஈரம் கொஞ்சோ அதிகமாயினா நா ஒரு
ம்
ரொம்ப அதிகமாயி பேச்சு வராம போயிடுச்சு
ஓ வாய் வாய்கோணும்
வாய் இல்லைங்க ஆ தொண்டைல எப்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாரி ஆனா சுத் சுத்தமா பேச்சு வரல உம் கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வாயில சுத்தமா பேச்சு வராம போயி நா ரொம்ப பயந்துட்டே
ம் ம் ம்
இது வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போய் ஹாஸ்பிடல் எல்லா லட்சக்கணக்கல செலவு பண்ணிக் கூட அத பண்றாங்க
ஆமாம்மா ஆ
பயத்துல இல்லப்பா நா வந்துட்டு நெறைய விஷயத்த இந்த மாரி டேப்லெட் அதிகமா சாப்ட மாட்டே ஆ வீட்ல கஷாயம் மாரி கஷாயோ கூட கெடையாது இஞ்சி சுக்கு போட்டுட்டு அதோட இத குடிச்சிட்டு கம்முனு ஆயிடுவே. ரெண்டு நாள் ஃபீவர் இருந்தாலுமே நா வீட்ல இருந்துப்பே அதையு தாண்டி வந்தா மட்டும்தா போய் இன்ஜெக்ஷன் பண்ணுவே அப்படி இருக்கு போதே எனக்கு இந்த த்ரோட் மட்டும் குரல் வர முடியல அப்படின்ற பற் சிட்டில போயிட்டு ஒரு நல்ல டாக்டர பாப்பங்க அப்பதா
உங்களுக்கு ஒண்ணு சொல்லுட்டுங்களா ஆ டேப்லெட் எடு இருக்கறத விட நீங்க இயற்கை வைத்தியோ இருக்கு இல்லீங்களா இஞ்சி இப்ப எதெல்லா வந்து ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்க எந்த இயற் இயற்கை பொருள் மூலியமா நமக்கு ஒடம் ஆனா நம்ம என்ன தெரியுமா நெனைக்கிறோ ஒரு ரெண்டு நாள் தா அத அந்த மாத்திரையாலதா நம்ம ஒடம்பு நல்லாச்சு நம்ம சொல்றோ ஆனா அது உண்மை கெடையாது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்ன அந்த இஞ்சு சாப்பிட்டுருப்போ பாத்தீங்களா அதனால
ஆமாங்க
கண்டினியூவா இயற்கை என்றது வந்து நம்ம அதை மனரீதியா அதை நம்ப முடியல இப்ப டாக்டருங்க எல்லாம் ஆ மருந்து மாத்திரை கொடுத்து கொடுத்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துல முழுங்கிடுறோமா அப்புறம் கொஞ்சம் நாள் பாத்தினா என்னாவுது ஹலோ அ கொஞ்சம் நாள் பாத்தினா என்னால வது கொஞ்சம் நல்லா
நீங்க பேசுறது கட் கட் ஆகுதுங்க கொஞ்ச மேல வந்துட்டு ஃப்ரீயா பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும் நெறைய கட்டாகி கட்டாகி கேக்குதுங்க
அப்டிங்களா டவர் ஏதென்னா ப்ராப்ளம் இருக்குங்க ம்
அப்பற நா போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் பண்ணங்க
ஆ
போய் ஒரே இன்ஜெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே எனக்கு அந்த குரல் வந்தது அதாவது அந்த குரல் வந்ததே எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு
ஆமாங்க குரல் வரலன்னா எப்டி கொஞ்ச பய வந்துரு அதிகமா அய்யயோ ஆ
அது என்னன்னா என்னோட தம்பி என்னோட தம்பி தம்பி ஒருத்தர்னுக்கு அந்த மாதிரிதா திடீர்னு ஒரு ஃபீவர் மட்டும் வந்துதா ஃபீவர் மட்டும் வந்துட்டு மூளைக்கு அடிச்சு இதுதா அந்த வாய்ஸ் வராம போயிடுச்சு அப்டின்னு சொன்னாங்க அதுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட இரண்டு மூணு லட்ச செலவு பண்ணி ஆஹ் அவங்க பேச்சு அதுக்கு அப்பற கூட திக்கி திக்கிதா அவனுக்கு வந்து இருக்கு
ஓஹோ அ சொல்லுங்க சொல்லுங்க அஹ் மூள பாதிப்பு இருக்குங்க அப்ப வாய் வர இல்லனா அ மூ ஒரு சொல்ல வேண்டிய விஷயத்த நம்மளால சொல்ல முடியாது அப்டியே ஸ்ட்ரக் ஆகு
ஏங்க இப்ப அது மாதிரி தாங்க நீங்க பேசும் போது எனக்கு கேக்குதுங்க நீங்க சொல்ல வரற விஷய அப்டியே ஸ்டக் ஆயிடுதுங்களா
ஆஹ்
எனக்கு சரியா கேட்க மாட்டதுன்ங்க நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆஹ் அதாவதுங்க அது மேனேஜ் பண்ணிக்கிற நானு உங்களது வாய்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற ஹலோ அஹ் கேக்குது கேக்
நீங்க உங்க வீட்டுக்கு மேல வந்து பேசுறதுங்க நீங்க வீட்டுக்கு மேல வந்து பேசுறவன்னு சொல்லுவீங்கள அந்த மாதிரி போய் பேசுறதுங்க
நா வீட்டு மேல்தா ம் ம் வீட்டுக்கு மேல தா இருக்குற இது இந்த சொல்லுங்க
இது மாதிரியே இருந்ததுன்னா உங்களோட கால்ல அவங்க கட் பண்ணிடுவாங்க எனக்கே பேசறதுக்கு விருப்ப இல்லாத மாதிரி ஆயிடு
ஆமாங்க வாய்ஸ் அப்டி இழுக்குதுங்க ஒருவேள பத்து மணி ஆகு ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது ஆயிடுதோ
அது உங்களுக்கு வாய்ஸ் இழுக்குதா இல்ல போன்ல இழுக்குதா டவர் இழுக்குதான்றது தெரில
இப்ப இப்ப நீங்க பேசும் போது நீங்க பேசும்
சுத்தமா எனக்கு கேக்கலங்க நீங்க பேசுறது சொல்லுங்க இப்போ
அஹ் ஏய் ஆகுது உங்க வயசு கூட டவரு ஏதென்னா பிரச்சன இருக்குங்க விடுங்க நீங்க ஏய கவலைபடுறீங்க பேசலா வாங்க
என்னோட போன்ல ஃபுல்லா டவர்ரு இருக்குதுங்க
ஹலோ
என்னோட ஃபோனல ஃபுல்லா டவர் இருக்கு உங்களோட ஃபோன்ல தா கேட்கல
உங்க வாய் எனக்கு நல்லா கிளியரா
அப்டிங்ளா
ஆ நல்லா கேக்குதுங்ளே
இப்ப கேக்குதுங்க அங்கயே நில்லுங்க எங்யும் போகாதீங்க நீங்க கொஞ்சொ கூட இப்டி அசயாதீங்க
ஒக்கான்ட்டெங்க அங்யே நீங்க ஏ கவலப்பர்றீங்க அங்யே ஒக்கான்ட்டங்க கொஞ்ச கூட இப்புடி அப்டி நகர்லங்க
ஆமாங்க இப்ப எனக்கு தெளிவா கேக்குதுங்க அந்த எடத்த விட்டு நீங்க அசயாதீங்க
ஆமாங்க நா கூட அசையலங்க அப்புடிஜ அப்புடி எப்புடி பொம்ம மாரி நின்னுருக்கெங்க
அப்புடியே இருங்க
னாங்க
எனக்கு இப்ப சொல்லும் போத நம்ம சின்ன வயசுல ஒன்னு விளாடுவோ அதாவ்து ஓடி புடிச்சு விளாடிட்டே இருக்கும்போது அட்டாக்குன் சொல்லுவோ
ஸ்டாச்சூவ்ங்க அது அ ட்டாக்கில்லிங்க ஸ்டாச்சுவ் அ
ப்ப சொல்லுவாங்க பசங்க நம்ப அட்டாக் ரிலீஸ் அப்டிதா சொல்லுவோ நீங்க நா
ஆமா ஸ்டாச்சுவ்னுவாங்க அப்டி நின்றுனு செல மாதிரி ரிலீஸுன்னுவாங்க அதுக்கப்ற நம்ம ஓடி போய் அவுங்கள புடிக்கனு ஒட்னே ஸ்டாச்சூவ்னுவாங்க அப்டி நின்றனு
என்னங்க நம்ப தமிழ் மீடியம் பண்ண படிக்கும்போது அட்டாக்குன் தாங்க சொல்லுவோ
அட்டாக்னா அவுங்கள அட்டாக் பண்றதுங்க அட்டாக் மீன்ஸ் ஒருத்தர வந்து அட்டாக் பண் ஆனா மேபி ஆ எனக்கு அந்த கவனொ இல்ல அ என் நாங்க ஸாச்சூன் தா சொல்லுவோ அதா தனியா செல மாரி நின்ற மாரி அட்டாக்னா ஒரு த்தர போய் புடிக்கிறதுதா அட்டாக்கு அவன போய் புடி இவன போய் புடின் சொல்றோ இல்லிங்ளா அதுதா வந்து அட்டாக்கு ம்
ஓஹோ என்ன சாப்டீங்க?
நானாங்க இட்லி வேர்கடல சட்னிங்க
என்னங்க எப்பா பா இதயே சொல்லிட்ருக்குற மாரியே இருக்கே
ஆமாங்க என்னங்க பண்றது இட்லி தோசதாங்க நைட்ல ஒரு டிஃப்ரென்டா செய்லன்னா மக்ரூனி செஞ்செங்க நேத்து அதுக்கு முன்னாடி வந்து கார சேமியா செஞ்சே மோஸ்லி மூண் நாளு தோச இல்லனா இட்லிதாங்க வோனு இன்னக்கி தா நைட்டு இட்லி போட்டே
ஓ
தோச போட்டா‌ இட்லி போடு நாளைக்கி ந காலைல பூரி போட்டு குடுங்கன் இருக்காங்க நாளைக் கால்ல பூரி போட்னு எதுனா ஒரு ஆட்ரு வந்துருதுங்க கண்டிப்பா பூரி போட்ருனு ஆமாங்க இன்னக்கி ஈவினிங் கூட ஏ பெரிய பை யே அந்த சிம்லின் ஒன்னு சொல்லி குடுத்தேல்லங்க ஒரு நாளு உங்ளுக்கு ஒரு லட்டு மாரி இந்த கேழ்வரகுல ஒரு ஆ அத செய்ய சொல்ட்டாங்க திடீனு அத்த ஒ க்காந்து செஞ்சுந்தே பாருங்க இன்னக்கி
ம்
கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மண்நேர ஆயிட்ச்சுங்க முப்பது லட்டு செஞ்செங்க ஆ எள்ளு உருண்டங்க ஆ அதுதாங்க உக்காந் செஞ்சுட்ருந்தே எங்க வீட்டுக்கார் கொஞ்ச ஹெல்ப் பண்ணாருங்க
சொன்னாங்கங்க உங்க பைய எங்கிட்ட பேசுனாங்கங்க
அப்டிங்ளா அ அ சொல்லிருப்பா அதெல்லா சொல்லிருப்பானே கரெக்டா
எனக்கு ரவா லட்டு செய்யறது சொன்னாங்க இரு செய்றது சொன்னாங்க
ஆ
செரிங்க ரொம்ப நன்றிங்க நீங்க பேசுனதுக்கு
ஆ நீங்க அழைங்க நானு இதுலயே இருக்கே வாங்க நன்றிங்க